ஆஹ் சொல்லுங்க வேபு முடிஞ்சுதா
ஆஹ் முடிஞ்சுதுங்க அதுக்குள்ள குழந்தைங்க கூட்டிட்டு போய் கடை கூட்டிட்டு போயி இந்த ஸ்டேஷனரி திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வேணும்னு சொன்னாங்களாங்க
அத இப்பதானே பள்ளிக்கூட இப்பதானே ஆரம்பிச்சிருக்குதுங்க அப்பறங்க எல்ல எல்லாம் ஒன்னொன்னா கேட்பாங்க
ஆமாங்க ஒவ்வொன்னமையும் ஒவ்வொரு தடைய்ய கேக்குறாங்க ஒரே டைம்ல எதுையும் கேட்க மாட்டேங்கிறாங்க
நீங்க முன்னாடியே மொத்தமா வாங்கிருவீங்களா இல்ல அப்போதைக்குி ஒன்னு ஒண்ணு வாங்குவீங்களா அந்த பென்சில் பேனா எல்லாம்
முதல்லெல்லாம் வந்து மொத்தமாத்தாங்க வாங்கி வச்சுக்குவோம் இந்த மே மாசம் முடியுது அப்படிங்கனாவே கடைசி வாரத்துலங்க ஒரு ரெண்டு கட்டு பேனா ரெண்டு கட்டு பென்சிலு ரெண்டு கட்டு சஷாப்னரு ரெண்டு கட்டு லப்பரு ஆஹ் இதெல்லாம் வாங்கி வாங்க அப்புறம் எங்க வீட்டுக்கு
சொல்லுங்க சொல்லுங்க இல்ல நீங்க சொல்லுங்க
அஹ் எங்க வீட்டு கிட்ட வந்து பாத்தோம்னா ஒரு ஹோல்சேல் ஷாப் இருக்குதுங்க கேரளாவ சார்ந்தவங்க வச்சிருக்க இருறாங்க அந்த கடில ஹோல்சேலா வாங்கினா ஒரு பத்து பத்து பொருளாவோ பாக்ஸாவோ வாங்கினா இப்ப பத்துத்து பொருள் வாங்குறோம்னா அதுல வந்து ஒன்பது பொருளோட விலைதா பத்தாவது பொருள் வந்து ஃப்ரீயா கிடைக்கும் அந்த மாதிரி இருக்குங்க
பரவாயில்லலைங்களே
அதனால நாங்க வந்து அந்த மாதிரி வாங்குறங்கி நிறைய தாங்க சேர்த்துதான் வாங்கி வச்சுக்குவோம்
அது அப்புறம் பள்ளிக்கூடத்துல யாராவது எடுத்துக்கிறாங்க இல்லைங்கள
ஆமாங்க கண்டிப்பாங்க ஒரு நாள் ஒரு சாப்பனரும் ஒரு ரூலும் லப்பரும் ஒரு நாள் கூட முழுசா திரும்பி வந்தது கிடையாதுங்க
அதாங்க இல்லலைன்னா இவங்களாம் அந்த சாஃப்ட்னர் சீவிர மும்முரத்துல ஃபுல்லா சீவிடுறாங்க
ஆமாங்க அப்புறம் என்ன பண்ணிருவாங்க லப்பர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறாங்கன்னு சொல்லி் கேல வச்சுங்க அறுத்து பாதி தூக்கி குடுத்துறது
ஹம்ம் ஆனா நம்ம படிக்கும்போதெல்லாம் அந்த ரப்பர்ல இது பண்ணுவோம்லங்க
ஆமாங்க ஆமா அதெல்லாம் பண்ணுவோமா அப்புறம் என்ன பண்றதுங்க இந்த லப்பர்ல பாதி அறுத்து குடுத்த உனே என் ஃப்ரெண்டுக்கு குடுத்துட்டேன் லப்பர் சின்னதாயடுச்சு புடிக்க முடியல அதனால எனக்கு வேற லப்பர் கூடும்னு கேக்குறாங்க
சரி அதுக்கு கம்முன் முழுசாவே தோ குடுத்துட்டு வந்து அப்புறம் இங்க வாங்கிருக்கலாம் இல்லைங்க
நீ திட்டுவ இல்லமா முழுசா குடுத்துட்டேன்னு திட்டுவ இல்ல அதனால தான் கொஞ்சூண்டு கொடுத்தேன் அப்டின்னு சொல்லி நல்லா அதெல்லா நம்மள ஐஸ் வச்சு நல்லா சமாளிக்கிறாங்க
அத தாங்க
நம்ம எப்டியு அடிக்க மாட்டோன்னு தெரியுது அதனால நல்லா சமாளிக்கிறாங்க
செரி செரிங்க நல்லா படி
அ நல்லா படிக்கிறாங்க படிக்கிற விசி த்லல்லா பிரச்சினை இல்ல
சேர் சேரிங்க ஏனா இன்னு கொழந்த இல்லைங்க இப்ப கல்யாண ஆயி ஒர் ரெண்டு வர்ஷ ஆமு ரண்டு மூணு வர்ஷோ ஆயிருச்சு
ப்ப சின்ன வயசு தானுங்க நல்லா லைஃப்பலா கொஞ்சோ என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறோ எல்லா சம்பாரிச்சுட்டு பரவால்ல உடுங்க வளந்த கொழந்தய நல்லா பாத்துக்கங்க உங்கள அவுர நல்லா பாத்துக்கிட்டு அதுக்கப்புறோ நீங்க இன்னொரு கொழந்தய பாத்துக்வீங்ளாம்மா
ஆமா அப்டின்ட்டுதா இருக்கறங்க
அதுவு நல்ல விஷ்யந்தாங்க கல்யாண ஆயி மூணு வருஷ்த்துக்குள்ள கொழந்தை இல்ல அப்பின்னா ரெண்டு வேத்துக்குள்ள நல்ல புரிதல் வரு அதுக்கப்புறோ ரெண்டு பேரு கொழந்தய சேந்து நல்லா வளக்கற அளவுக்கு நல்லா பக்குவோ வருங்க அதலா நீங்க பெருசா எடு
ஆமா எங்குள்து வேற வீட்ல பாத்ததாங்ளா ஒருத்தர் ஒருத்தர் பேசி புரிஞ்சுக்கிறதுக்கும் இ ங்க
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாங்க இப்ப எடுத்துக்கிட்டா மட்டுந்தா இப்ப இந்த டைம்ல நீங்க பேசி புரிஞ்சுகிட்டா மட்டுந்தா அந்த வாழ்க்கையோட புரிதல் வந்து கடைசி வரைக்கு வருங்க
ஆமாங்க
இப்ப கல்யாண ஆன உடனே ஒரு வருஷ் த்தில கொழந்த பொறந்துச்சுன் வெய்ங்ளே வெளியயு எங்கியு போவ் முடியாது அந்த கொழந்த கோட மட்டுமே டைம் ஸ்பெண் பண்ற மாரி இருக்கு நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு புரிதல் வராது அ
ஆமா ஆமாங்க அப்டின்ட்டுதா அப்டின்ட்டுதா உ ட்டங்க எப்பிடியு இருக்கும்போது இருக்கும்ட்டு இது சிக்கன் எடுத்துட்டு வந்ட்டீங்ளா எடுத்துட்டு வருவாங்ளா
தாருங்க
செரி செரிங்க
நான் எல்லா அறுத்து வெச்சு மிளகெல்லா அரச்சு வெச்ட்டங்க எட்டு மணிக்கு வந்துருவாங்க உங்ககிட்ட பேசிட்டே கையோட அந்த வேலையு செஞ்சு வெச்சுட்டே வந்துட்டங்க
சேரிங்க
இட்லி ஒரு பக்கோ வேகுது சிக்கன் ஒரு பக்கோ வேகுதுங்க கொழந்தைங்க வர
சேரி சேரிங்க டியூசன் முடிஞ்சு எத்தன வரங்க கண்டிப்பா வரங்க டியூசன் முடிச்சு எத்தன மணி வருவாங்க
எட்டே கால்க்கு வருவாங்க
எட்டே கால் ஆயிருமாங்க
டூசன்ல போய் டூசன்ல ஒரு மடத் தொலைச்சிட்டு வருவாங்க
வா தொலைச்சா வாங்கிக்கலாங்க அப்புறோ இங்கதா உங்களுக்குதா பக்கத் துல ஹோல்சேல் கட நல்ல ஆஃபர்ரோட இருக்குதுல்ல
நீங்க அப்புடி சொல்றீங்களா ஸ்கூல்ல ஒரு ரவுண்ட் சாயந்தரம் டியூசன்ல ஒரு ரவுண்டு கம்பல்சரி ஏதோ ஒரு பொருள் உட்டு வந்துருவாங்க டெய்லி பத்து ரூபா பதனாஞ்சு ரூபாய்க்கு தொலைச்ச பொருளோட மதிப்பு பத்து ரூபா பதானஞ்சு ரூபா இருக்கு
அ அ ஆமா நம்மளுக்கு எப்புடி இருக்கும்னா இங்க உக்காந்து முக்கி முக்கி அ அத நம்ம அந்த பத்து ரூபாய்க்கே இங்க முக் க்கற மாரி இருக்குது
ஆமா இவுங்களுக்கு அசால்ட்டா வாங்கிட்டு போயிருவாங்க
நம்ம வா இங்கேயு நம்ம படிக்கும் போது இப்படியா வாங்கி குடுத்தாங்க ஒரு தடவை வாங்கி குடுத்தா அதே வருஷத்துக்கு ஃபுல்லா வச்சுக்கோணு
ஆமாங்க நாம ஒரு பருச்சை அட்டையெல்லா வாங்கனம்னா முடிஞ்சா அதையெல்லா ரெண்டு வருஷமெல்லா வெச்சிருக்கிறோமல்லங்க இப்பல்லா இந்த புள்ளைங்க என்ன வண்டுது முடிஞ்ச வரைக்கு ஆஹ் முதலெல்லா பாத்தீங்ன்னா காலாண்டு பரிட்சிக்கு வச்சிருந்தா காலாண்டு பரிட்சியோட சரி அட்டையை ஒடைச்சு கொண்டு வந்துருவாங்க
ஒரு ஒரு பரிட்சிக்கு ஒண்ணு ஒன்னு
ஆமாங்க இப்ப மெரட்டி மெரட்டி தா இந்த வருஷோ வந்து மொதல்ல வாங்குனதுங்க ஏ பையே ரெண்டாவது வடிக்கிறாங்க ஒன்னாவது படிக்கும்போது ஒடச்சோடச்சு எடுத்துட்டு வந்துட்டுருந்தா ரெண்டாவது படிக்கும்போது வாங்குனது அப்டியோ காலாண்டு அரையாண்டு மூழாண்டுன்னு தாட்டிட்டாங்க
சேரிங்க
வருஷத்துக்கு ஒரு அட்ட போயிட்ருக்குது
அப்டியாது பரவால்ல போதுங்ளே நம் படிக்கும் போதலா ஒரு தடவ வாங்குனா பரிச்ச முடிஞ்சவுனே வீட்ல இல்ல ஒண்ணு போய் வாங்கி வெச்சுக்குவாங்க அடுத்த பரிச்சைக்கு தேவை வெளியில எடுத் தருவாங்க
ஆமாங்க நாம்மளா எத்தன வருஷோ ஒரே அட்டையே பயன்படுத்தணுன்னு இன்னுமே யோசிக்க முடியாதளவுக்கு பயன்படுத்தணு
ம்
ஆனா இப்பத்து புள்ளைங்களா பத்தரமல்லா வெச்சுக்கறது இல்லைங்க
வெளையாடுறதுங்க இவுங்க வெளியில போய் வெள்ளாடுவாங்களா இல்ல ஃபோன் தானா
கொஞ்ச நேரோ ஃபோன் பாப்பாங்க ரொம்ப நேரமெல்லா ஃபோன் பாக் க்க மாட்டா அவனா கேட்பா ஒரு பத்து நிமிஷம் தா அலார வெச்சு குடுத்துருவங்க இந்த பத்து நிமிஷோ முடிஞ்சதுன்னா நீ பா க்கற வீடியோவு கேமும் முடிஞ்சாலு செரி முடியாட்டியு செரி குடுத்துர்ணுன்னு சொல்லிட்டு டைமரா ஆன் பண்ணி குடுத்துடுவாங்க அதே பழக்கமா வந்தாங்க அவங்க வந்து அந்த டைம் கரக்டா அலாரம் அடிக்கும் போது குடுத்துருவாங்க முடிஞ்சா செரி முடியாட்டி செரி அம்மா திட்டும் இதுக்கு மேலா நம்ம போன் பாக்க கூடாதுன்னு குடுத்துருவாங்க
பரவால்ல நல்ல பழக்கங்க ரொம்ப கொடுத்தாலு கண் இதா போயிருங்க
ஆமாங்க மொதல்லல்லா வந்து பார்த்தோம்னா மணிக்கணக்கா போன் பாத்துட்டு தா இருந்தாங்க அப்புறம் மெரட்டி அதுக்கப்புறம் இந்த மாரி கொண்டு வந்திருக்குங்க
செரி செரிங்க அப்படியே கொஞ்ச கொஞ்ச பாத்தா ஒண்ணு பண்ணாதுங்க படிக்கிற நேரத்துல அப்புறம் நம்ம போன் பாத்தா அது சாப்பாட்டுக் கொட அது இருந்தாதா சாப்படுறாங்க நிறைய பேரு
ஆமாங்க இப்ப கரெக்டா போனு குடுத்தா தா நா சோர் சாப்பிடுவே இல்லனா நா சாப்பிட மாட்டேன் பிளாக்மெயில் பண்றாங்க அந்த பத்து நிமிஷத்துக்கு தா நா வந்து குடுக்குறதுங்க
செரி செரிங்க ஒரு நாள் எங்க ஊருக்கு வாங்க
கண்டிப்பா வரங்க நீங்களு வாங்க நீங்களும் ஆ கண்டிப்பா வரங்க நீங்களும் வாங்க வந்து எங்க வீ வீட்டுக்கு வாங்க போன் பண்ணிட்டு வாங்க எங்க வீட்டு்ல வந்து இருந்துட்டு ஓர் ஒரு நாள் எ கையயால சாப்பாடு சாப்பிட்டு போங்க
செரிங்க வர வரஅன்னைக்கு இட்லி சிக்கன் குழம்பு வச்சு கொடுங்க
வாங்க உங்களுக்கு மட்டன் பிரியாணியே செஞ்சு தரே நா நல்லா பிரியாணி செய்வாங்க எங்க வீட்டுல எல்லாரு சாப்பிடுவாங்க ஹோட்டல்ல செய்யற மாரியே செய் வ நானு
செரி செரிங்க நீங்க என்ன மாரி செய்வீங்க அதாவது மசாலா மட்டு கேக்குறே
மசாலாங்களா மசாலா வந்து ஆ எல்லாமே வந்து பாத்தோம்னா நம்ம வந்து வீட்டுல இருக்கிறதே யூஸ் பண்ணிக்குவோ மசாலா பொடி ஒண்ணு மட்டும் கம்பல்சரி சக்தி பிரியாணி பொடிதா யூஸ் பண்ணுவோம் அது வீட்டுல அரச்சி ட்ரை பண்ணி பாத்தே அது டேஸ்ட் வரலங்க
நா வந்து பிரியாணி பொடியே யூஸ் பண்ண மாட்டேங்க மசாலா வீட்லயே வருக்க அரைச்சக்கறது ஒரு அஞ்சு பொருள் போட்டு அரைப்பங்க அது அரைச்சுப்பா அப்படி இல்லன்னா இப்போ அந்த ஒரு அக்கா ஒருத்தங்க வந்து அவங்க ஆ
செரிங்க
அவங்க சொன்னாங் க அவுங்க ஒரு பொடி யூஸ் பண்றேன்னு
சேரிங்க
சொன்னதுல இருந்து அந்த பொடிய அரைச்சு வச்சுட்டேங்க அதுல அர ஸ்பூன் போட்டிங்ன்னாலே நல்லா மணமா இருக்குது
சேரிங்க நானு அப்டிதாங்க எங்க வீட்லயுமு எனக்கு சொல்லிக் குடுத்தது ஒரு முஸ்லீம் சமையல்காரங்க தாங்க அவுங்க வந்து எ ஃப்ரெண்டோட அம்மாங்க எ கூட படிச்ச பொண்ணோட அம்மா அவுங்க வந்து சமையலாதா இருக்கறாங்க அடிக்கடி ஸ்கூலுக்கு பிரியாணி கொண்டு வருவா அவ்ளோ டேஸ்ட்டா இருக்குங்க அப்டி ஆனா எங்க எல்லாத்துக்குமே சேத்துதா குடுத்துடுவாங்க பிரியாணி செஞ்சாவே
அவ்ங்க பிரியாணி பொடிதா போடுவாங்களாங்க அரைப்பாங்களா
அவ்ங்க வந்து பிரியாணி பொடியு போடுவாங்க எமெர்கெனசிக்கலா இந்த மாறியு வாய்ங்கிவாங்க
சேரி செரிங்க
அவ்ங்க கிட்ட கேட்டு செஞ்சதுதா அன்னைல இருந்து இன்னைக்கு வரைக்கு பிரியாணினாவே ஓ நா இவங்க பிரியாணியா சூப்பரா இருக்கு அப்டின்னு சொல்ற அளவுக்கு அப்டி ஒரு பிரியாணி கத்து குடுத்துட்டாங்க
செரி செரிங்க நீங்க என்ன தம்ல போடுவீங்களா குக்கருங்களா
குக்கர்ல எல்லா செய்ய மாட்டங்க தம் பிரியாணி தா கேஸ்லயே தம் போட்டு செஞ்சர்வங்க
செரி செரிங்க நா எப்பாது ரொம்ப அவசரம்னா குக்கர்ல வச்ருவோங்க
செரிங்க அது குக்கர்ல வச்சா வந்து நம்ம நார்மலா சாப்பாட்டு அரிசி போட்டு செஞ்சா குக்கர்ல வைக்கலாங்க
செரிங்க
அஹ் சீரக சம்பாவோ இல்ல பாஸ்மதி அரிசியோ போட்டு குக்கர்ல வச்சோம்னா கொழஞ்சிருங்க
ஆஹ் அது அது நா அது தண்ணி கொஞ்சோ கரெக்டா வச்சு பனாங்க அதனால எனக்கு பாஸ்மதி தா நா இது பண்றேங்க அது கரெக்டா கொஞ்சோ கொலையாம வந்துடுது அதப்பா தண்ணி பக்குவோ தெரிஞ்சுக் ச்சுங்கன்னா அதனால அப்ரோ அதுலயே வந்துருது ரெண்டு பேத்க்கு தானங்க சமைக்கறோ அதனால பரச்சன இல்ல ஊர்ல போய் வச்சோனா தம் தெ அத்தன பேத்துக்கு குக்கர்ல வச்சா எப் எப்டி கொலஞ்சுருங்க
ஆமாங்க எனக்கு வந்து பா எனக்கு தண்ணி பக்குவோ வந்து இந்த தம் பிரியாணி மட்டு தாங்க தெரியு குக்கர்ல வச்சு ரெண்டு மூணு தடவ ட்ரை பண்ணதெல்லா பண்ணங்க ஒரு தடவை கருகி போச்சு ஒரு தடவ வேகவே இல்ல அதனால நா வந்து இதுலயே செஞ்சறதுங்க
உங்களுக்கு எப்டியே செஞ்சா சூப்பரா இருக்குதோ அந்த மாரியே செஞ்சுக்குங்க அதுதா பரவால்ல
ஆமாங்க
செரிங்க நம் அதா நம்மளுக்கு கை இது எப்டி வருதோ கைரச அந்த மாரி வெச்சர்னு நம் புதுசா ற்ற இது பண்றோ அப்டின்னுசொ சொல்லி பண்ணோனா அதுதாங்க சொதப்பி விட்டுருது
ஆமாங்க நம்ம நம்மளுக்கு தெரிஞ்ச மாரியே பண்ணிட்டு அதுலயே நம்ம எது கம்மியா போடுறோ நம்மளுக்கே சாப்டும்போது தெரிஞ்சு கொஞ்ச சேத்தி போட்டோம்னாவே நல்லா ருசியா வந்துருங்க
சரிங்க சரி இருங்க என்னங்க சொல்லுங்க
அஹ் ஆஹ் சரிங்க
சரிங்க சரி